ஓ என்ன பண்றே இந்தாருக் கே உட்காந்துருக்கே ஏ வீட்டுக்காரோட ஆஃபீஸ் ஃசேர்ல உட்காந்துரு சுத் த்திட்ருக்கே
பந்தோன்னா திட்ட போறாங்
அதுல உக்காந்தா ஒரு ரவுண்ட் அடிப்பே இப்பிடியே இப்பிடியே ரவுண்ட் அடிச்சிட்டு நீ மொத்தத்தே ஒடச்சிட்டு போடி பிடிம்மாரு
அத்தே
அப்பிடின்னுபாரு உங்க வெயிட்டுக்கு ஏ வெயிட்டு பரவாயில்ல பேசாம போங்க அப்பிடின்ப
பொங்களோட உங்க வீட்டுகாரு வெயிட்டுன்னு சொல்றீங்க ஓ சேரி சேரி சளி புடிச்சுக்குச்சா நல்லா
கிளைமேட்டு மாறிக்கிட்டே இருக்கு வெயில் வெயிலு மல வெயில்லு மல அப்டி இருக்கா அன்னால அப்டி அத்த பொறுமையா இருங்க ஒரு மாசத்து அதுக்கு அப்டி தா இருக்கு ஆம்மா
மழையு வரு வெயிலு அடிக்கு ஜிம்மா
வெயில் எப்டி இருக்கு நல்லா ஒரு இதா அடிக்குமா இல்ல
இந்த துணியெல்லா காயவே காயாது பசங்களுக்குலா யூனிஃபார்ம்லா காட்டு மாரி காடு மாரி குளுருங்கறதுனால யூனிஃபார்லா கொஞ்சோ ஹார்டா குடுத்துருப்பானுங்க ஹெவியா அது வந்து காயவே காயாது மா எ பொண்ணுக்குல்லா ஃபுல் ஹேண்டு அது ஒரு மாரி ஸ்வெட்ரு மாரி இருக்கு யூனிஃபார்ம் அதெல்லா காயவே காய தெரியாது
அய்யய்யே
உ ஃபேன போட்டுக்கிட்டு டேபிள் ஃபேன போட்டுஉட்டுட்டு காய்யபோடனு
இந்திநேரோ ஏ பணோ வாங்கி யா சிரமதந்தா உ ஆ
பசங்கல்லா கால்ல எலுப்பி உட்டு ஸ்கூலுக்கு களப்புறதே கஷ்ட
ஆ
ஆ சம. எந்திரிக்கவே எந்திரிக்காதுக நம். நம்மலா இந்த மார்கலி இ தை மாசி தத கடக்கறதே பெரிய விஷயமா இருக்கோ இங்கலா எங்களுக்கு வருஷ முலுக் அப்டிதா இருக்கோ அந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாச மட்டு தா ஒல் கொஞ்ச ஹாட்டா இருக்கோ
பத்தனேரோ ஃபுல்லா
ம் தனியாளவலா மந்தமாவே இருக் கடுப்பா இருக்கோ வீடு தொடைக்க பிடிக்காது வீடு தொடைக்க புடிக்காது வெளியல போக புடிக்காது எதுவுமே பண்ண புடிக்காது மணு சும்மா இரும்மா டீ ஏண்டான்னு இருக்கோ என்ன ஈ
நீக்காகா சூப்புங்க எங்க வீட்டுல
தக்காளி சூப்பு
ஆமா
சூப்பரு தொட்டுக்க
காலிஃபிளவர் உள்ள கிழங்கு பிரட்
சூப்பர் சூப் ஃபர் காம்போ
நீங்க என்ன செஞ்சிங்க வாங்க
நாளைக்கு நா போட்டுறே இன்னிக்கு உருண்ட கொழம்பு ப்பு
ம்
அந்த உருண்டலையே வட எடுத்து போட்டே ஆ இது பொடலங்கா பொரியல்
ஓ ஓகே ஓகே எல்லாருமே உருண்ட கொழம்பு வச்சறோ வடை போட்டறோ
பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்காயி போயிரும்ல
ஆ அது வேணா உள்ளது
ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு யோசிக்க வேணால்ல அதனாலே நா வாரத்தில ஒரு நாள் வட உருண்ட குழம்பு போட்டுருவே
ஆனா ஸ்நாக்ஸ்கு வடையெல்லா குடுத்துவுடலாமா
ஹஹ
இங்கயெல்லா கொடுத்துறவு சொல்வாக
ட்தி தானே நம்ம ஹோம்மேடு தானே
ம் அதெல்லா குடுத்து விடவேங்கமாட்டாய்ங்க அது மாரி வீட்டல இது என்ன வெறு ஃப்ரூட்ஸு அப்பிடி இல்லைன்னா இந்த பயறு பேரிச்ச பலோ
பயரு குடுத்துவிடுவே பயரு டெய்லிதா குடுத்துவிடுவே இந்த வடை எதுக்குன்னா சைடிஸீக்கு எ பையனுக்கு சைடிஷுக்கு இன்னிக் எ பொண்ணு என்ன கொண்டு போயிருக்கானா கம்பு புட்டு ம் கம்பு புட்டு பலாப்பழ ரெண்டு கொண்டு போயிருக் க்காவ
கம்பு புட்டுனா பா இது வாங்கிருவீங்களா மாவு வாங்கி செய் நீலா
கம்பு அரச்சி பண்ணே நல்லா இருந்துச்சுங்க ஆனா
கம்ப அரச்
கம்ப ஆ நைட்டு ஊற வச்சிட்டு காலையில நைட்டு ஃபுல்லா ஊற வச் ஷ்ட்டு ஊற வச்ட்டு காலைல ஒரு வெள்ள துணிய விரிச்சி காய போட்டே கொஞ்சோ ஃபேனு கீழ கொஞ்சோ இது பண்ணி காய போட்டே காய போட்டோன்னா அது கொஞ்சோ வந்துருச்சி அப்புறம் மிக்சியில போட்டு அரைச்சோன்னா நல்லா புட்டுப்பிடி புட்டு இப்படி ரெடி ஆயிருச்சு
நைசா அரசிருவீங்களா இல்ல குற குறனு
குறன்னு ரொம்ப நைசா அரைக மாட்டே
ஆ ஆ
கொஞ்ச குற குறன்னு அரைச்சு நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு புட் புட்டுக்கு எல்லா காய்கறியும் புட்டு குருமா அச்சசு பச்சி சாப்பாட்டுச்சு
ஊடால வேற ஒரு கால் வந்துகிட்டே இருக்கு எனக்குங்க ஊடால வேற ஒரு கால் வந்த மணிமா இருக்கிறது இப்ப கேக்குதா
ஆ இப்ப கேக்குது ம்
இல்ல இல்ல ஊடால கால் வந்துகிட்டே இருந்துச்சா அதனால கேட்காம இருந்திருக்கோ
வேறான
வேற என்ன காலையில சாப்பிடல்லா முடிச்சாச்சு
எல்லாமே முடிச்சுட்டு பொடலங்கா போய் வீட்ல நரிக்கிட்டு வச்சாச்சு எக்சசைஸ் எல்லா பண் றாங்களா
ஆ அதெல்லா பண்ணிருவாங்க கரெக்டா அதெல்லா பண்ணிடுவாங்க சொன்னே நேத்து நீங்க சொன்னிங்க சொல்லி
ம் பயமுடுத்தாதீங்க
அதெல்லா பயப்ப மாட்டாங்க அவங்க விட்ட எந்திரச்சு ஓடி போய்டுவாங்க
நீ வாட்டிக்கு எதையாவது சொல்லி பயமுறுத்திராதீங்க அப்புறோ நாம
ஆல்ரெடி சொன்னா என்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணா அப்படால்லா இருக்க கூடாது வே நல்லா நடக்கணு நல்லா எக்சசைஸ் பண்ணணும் சொன்னாங்க நா கேக்கல அது கண்டிப்ப நா இப்ப சொ சொல்கிறாங்க பத்தியா நீதா சொல்றது கேக்கலனு என்னய சொங்க
கொஞ்சம் நாள் ஆன ஒன்னே இன்னொரு ரெண்டு மூ ரெண்டு மாசம் ஆன ஒன்னே வாக்கிங் போ சொல்லுங்க
ஆ
ஆ அதல்லாம் கரெட்டா வரும் சேரி
சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன்
கால்ல நீங்க காலையில என்ன சமைச்சீங்க
தோசங்க
தோச
சட்னி
சட்னி தக்காளி சட் சூப்பர் ம் வேல முடிச்ட்டு து இந்த ஜா அப்பறம் ஃப்ரீ தான்
ஃபிரியா
ஆனா என்ன ஏதோ வே நேத்து பருத்தி பால் பண்ணீங்களே நல்லா இருந்ததா
சூப்பரா இருந்துச்சினு என் மக சாப்ட்டுச்சி
அப்டியா எப்டி பண்ணுவீங்க பருத்திகொட்ட வாங்கி ஊற வச்சி பண்ணணுமா
ஆமா பருத்திகொட்ட நைட்டே ஊற வச்சிரணும்
ஆ
நைட்டே ஊற வச்சிட்டு கால்ல அது அதாவது சாந்தரம் பண்ணனும்னா கால்ல ஊற வக்கனும்
சேரி
கால்ல பண்ணணும் அப்னா நைட்டே ஊற வச்சிட்டு
ம்
நல்லா அது ஆ இது மிக்சில போட்டு அரச்சோம்னா பால் வரும்
ம்
ஓயாம போட்டு அரைக்கணும் ஏன்னா பாலு நெறையா வரும் அதுல
ம்
தண்ணியா வர வர அத போட்டு ஓயாம அரச்சி அரச்சி எடுத்தோம்னா தண்ணியா வர வர வரும் பாலு
ஆ
பால எடுத்துட்டு அடுப்புல வச்சி நல்லா கிண்ணமா பொங் கீ வரும் நல்லா
ஆ
பொங்கி வரம்போது இது வெள்ளம் இருக்குல்ல வெள்ளத்த தனியா காச்சணும் அடுப்புல வச்சி தண்ணியா காச்சிட்டு ஆற வச்சி வடிகட்டி ஊத்தணும் அதுல
அப்டியா அதக்கா ஊத்திட்டு அதுக்கப்பறம் அதுல வேற எதுவும் சேக்க வேண்டா
இதுல சூப் க்கும் இது அது என்ன ஏலக்கா ஆ சு க்கு ஏலக்கா தேங்கா விருப்பம் இருந்தா தேங்கா ஆனா அந்த பால் எடு க்கறது முன்னாடி கொஞ்சம் பச்சரிசியும் ஊர வச்சு நான் சேத்துக்குவேன் அதுல
ம் ம் ம் ம்
பச்சரிசி ர
இதெல்லாம் நம்ம நேட்டிவ் சைடு தான் நெறையா கெடைக் கும் வாய என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆ அங்க போனா குடிக்கிங்க வாங்கி ஆன இங்க பருத்தி கொட்டைலாம் கெடைக்குதா என்னான்னு தெரியல போய் கேட்டு பாக்கணும்
ம் நல்லது ரொம்ப பிள்ளைகள்ல ம்
ம் குளிர்ச்சி கேல்சியம் ஜாஸ் தி அதுல
ஏன் பிள்ளைகள் எல்லாம் ரெண்டுமே குடிக்கும்
ம் அங்க போனு வீட்டு வாசலுக் கொண்டு வருவாங்க அங்கெல்லாம் என் பொண்ணு வாங்கி வாங்கி குடிக்க சொ சொம்ப தூக்கிட்டு ஓடிரும் மாடியில இருந்து கீழ ஓடிரும் ஓடி போய் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து குடிக்கும் அங்க
ம் ம்
ஆமா
அப்பாடி வீடு எவ்ளோ கூட்னாலும் குப்ப வந்துகிட் டேகறது
அது வருங்க கூட்டி தொடைக்க தொடைக்க வந்துகிட்டே இருக்கும் சும்மாலா இருக்க முடியாது
ச்சியான் அப்டின் சொல்லி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுருக்கன் நா
ம்
அதுக்கு பன்னண்டு மணிக்கே கூப்படணும் அது உள்ள வைக்
யூகேஜியா எல்கேஜியா
பாண்டிசேரி பர்ஸ்ட் இயர்
பாண்டிஸ்வரி ஃபர்ஸ்ட் இயர்னா
ஆஹ் ஃபர்ஸ்டு இயர்னா எல் கே ஜி எஸ்
அப்ப ஏ பிசி பிலா அ ப அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க உ அந்த ஏ பிசி லைனா படிக்கிறாங்களா இல்ல ஏ எஸ் அந்த லைன்ல படிக்கிறாங்களா
லைனா தான் வரும் அதுலயே நீங்க சொல்ற மாதிரி
சவுண்டு சவுண்டிங்ல சவுண்ட்ல வரும் உம் உம் என் பொண்ணுக்கல்லாம் இங்க எப்படி வரும் ஏ பர்ஸ்ட்டுஎஸ் தான் படிப்பாங்க அடுத்து ஏ அடுத்த அந்த மாதிரி சவுண்டு அந்த எந்த சவுண்டு் ஃபர்ஸ்ட்டு ஈஸியா இருக்கோ அந்த சவுண்ட் முடிச்சுட்டு அப்டி போவாங்க
ஓ அந்த மாரியா
இங்கே பேட் வேற மாரி இருக்கு ஏ பிசி டி லைனா சொல்ல சொன்னா தெரியாது என் பொண்ணுக்கு
அப்படியா அப்புறம் எப்படிங்க கரெக்ட்டா வருமா
லெட்டர்ஸ் தெரியும் லெட்டர்ஸ் ஐடெடிஃபிகேஷன் லெட்டர்ஸ் ஏதாவது சொன்னா தெரியும் லெட்டர்ஸோட சவுண்ட் தெரியும்லா அதை வச்சு வேர்டு ஃபார்ம் பண்ணிடுங்க
பரவால பரவால்ல இங்கேயுமே அப்படி இப்ப நார்மலா நம்ம சொல்றோன்ல்ல எப்புடி அப்டின்னு சொல்றோம்னா அதே அதே ஆஹ் இப் இப்ப டி அப்டின்னு படிச்சிருங்க
சாட்னா எஸ்ஏடின்னு படிக்காது இஸ் ஆட்டு அப்டி படிக்கீங்க
ஆஹ் அந்த மா
மேட்டுனா எம்மு அ ட்டு அப்டி படிக்கிங்க அதனால அதுகளுக்கு வந்து லெட்டர்ஸ் தேவையில்லை சவுண்ட மட்டு இருந்தா போது எழுதி எழுதிருங்க ம் நம்மள மாரி ஏபிசிடி ஏபிசிடினு படிக்கணுன்னு தேவையில்ல எழுதிருங்க கரெக்டா எழுதிருங்க அதனால பிரச்ச
ம்ம் இப்பதே எம்பையன விட்டுட்டு வந்த மாரி ஆச்சுங்க மணியாது பதினொன்றையா
பதினொன்ற ஆயிரு ஓடணு அடுத் நம்ம ஓடணு
ஆமா சேரி நா வேமா வீடு தொடடைச்சிட்டு நா போயிட்டு வந்து உங்களுக்கு அப்புறோ மாடியு ஃபோன் அடிக்கிறே
ஆ கண்டிப்பா ஆ ம் ம்ம் சேரிங்க ஆ ம்